வணக்கம் நல்லா இருக்கீங்களா
வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
உஹ் நல்லா இருக்கே காலையில
திரும்ப சொல்லுங்க
சாப் காலயில சாப்புட்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டேன் நீங்க சாப்ட் டிங்களா என்ன சாப்பாடு
காலையில நான்
சாப்ட்டே நீங்க சாப்பிட்டீங்ளா எங்க வீட்ல பூரி
ஓ விதவிதமா காலை உணவு செஞ்சா நல்லாதானே இருக்கு
ஆமா செய்யலாம் ஆனா நம்மளுக்கு செய்யறது அளவுக்கு டைம்
அப்டி நனைக்காதீங்க தினமும் நமக்கும் சரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சரி வெறுப்புதான் ஏற்படும் ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு பூரி ஒரு நாளைக்கு பொங்கல் இந்த மாரி உங்களோட நேர நீங்க எழுந்திருக்கிற நேரத்த பொறுத்து அதுக்கு தகுந்த மாரி உணவு என்ன செய்யலாங்கறத திட்டமிட்டுக்கோங்க அதே போல இப்ப இட்லி செய்றீங்கன்னா தினமும் ஒரே மாதிரியான சட்னிய செய்யாம ஒரு வித உதாரணத்து ஒரு நாளைக்கு தேங்கா சான பொடடரை வேர்க்கடலை சட்னி இந்த மாரி வித விதமா செய்யும் போது சாப்படணுங்கிற ஆர்வமும் நமக்கு அதிகமா இருக்கும் உணவு நமக்கு விருப்பத்தோட செய்யலாம் உங்களோட நேரத்துக்கு ஏத்த மாரி அதை நீங்க திட்டமிட்டுக்குங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க
நாங்களும் ஒரு நாளைக்கு சிறுதானிய உணவுகள் இல்லன்னா கிச்சடி இது மாரி மாத்தி மாத்திதான் செய்வோம் நார்மலா எப்பயும் செய்யற இட்லி தோசையோட சத்தான உணவு சேர்க்கமா எப்டி சேர்க்கறது அப்டிங்கறத யோசனை பண்ணிதான் நான் செய்வேன் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அ இட்லி உத்தறப்பா அதுல நாலு கேரட அ திருவி போட்டுவேன் அது ஒரு பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும் அப்டின்னு அது மாரி செய்வேன் சட்னியிலையும் எந்த அளவுக்கு சத்தான ஆ பருப்பு வகைகள சேர்க்க முடியுமோ அது மாதிரி சேர்த்து நான் செய்வேன் அது கூடவே அஹ் சுண்டல் இந்த மாதிரி கால நேரத்துல என்ன ஒரு உணவு சாப்பட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்குமோ அது மாரி சேர்த்து த்து நான் செஞ்சு கொடுத்துருவேன்
ஓ நல்ல விஷயம்தான் நானும் சில நேரங்கள்ல கால நேரத்துல இரவே கல்லைலா ஊற வச்சுட்டேன்னா நிச்சயமா காலையில வந்து ஒரு கொண்டை கடலைய அவிச்சு அத ஒரு உணவா எடுத்துப்போம் அதாவது கொண்டை கடலையோட இட்லி தோசை இந்த மாரி உணவோட அதையும் நாங்க சாப்படுவோம் சத்தான உணவு தானு சில நேரத்துல சிறுதானியங்கள முளை கட்டி அத அவிச்சு கூட சாப்பிடுவோம் காலை உணவு தானே நமக்கு ரொம்ப முக்கியம் அது சத்தா ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடலும் வள்ளுவா இருக்கும் ஒரு நாள் நம்ம புடிச்ச சாப்பாடோட ஆரம்பிக்கும் போது மனசு மகிழ்ச்சியாவ தான் இருக்கும் நீங்க கால நேரத்துல வேற என்னல்லாம் செய்வீங்க
கால நேரத்துல மூலிகை தே தே நீரோட எங்க காலை உணவு எப்பயுமே ஆரம்பிப்போம் அ டீ காபி இதெல்லாம் தவிர்த்து காலயிலயே இருழுந்திரச்சோனே ஏதாவது ஒரு வெஜிடபிள் சூப்பு இல்லன்னா மூலிகை டீ இது மாதிரி ஃபஸ்ட் நாங்க குடிச்சுட்டு அதுக்கப்புறமாதான் காலையில என்ன சாப்பாடு செய்யணுங்கிறத ஆரம்பிப்போம் சில நேரத்துல காலையிலயே வந்து பழங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் நல்லதா உடம்புக்கு உங்களுக்கு தெரியுமா ஏதாவது
நிச்சயமா நல்லதுதான் காலை உணவுல நம்ம தினமும் ஒரே மாதிரியான கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்க உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல சில நேரங்கள்ல நாங்க வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவோம்னா ஆஹ் பழங்களாவே காலை உணவு ஓரளவுக்கு சத்தான பழங்கள சாப்பிடுறது உணவோட அளவை குறைச்சு ட்டு பழங்கள் அதிகமா சாப்பட்டு இருக்கோம் அதுவும் உடம்புக்கு நல்லதுதான் நீங்களுமே முயற்சி பண்ணி பாருங்க
இருந்தாலும் ஆ ஒரு கால் உணவு அப்டிங்கறப்ப அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு நம்ம நைட சாப்படுறோம் சாப்பட்டு காலையில ஆ எல்லாமே மழம் வழியா வெளியில போனதுக்கு அப்பறம் எம்டி அதாவது வயிறு வந்து வெறும் வைத்து இருக்கிறப்ப பழங்கள் இதெல்லாம் சாப்பட்டா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த தெம்பு வருமா அப்டிங்கற சந்தேகம் தான் எல்லாருக்குமே அ செட் ஆகு மா அப்டின்ட்டு இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒர ஒரு மாரி வேல பாப்பாங்க அதுக்கு தகுந்தா மாதிரி இதான நம்ம சாப்புடுற மாரி இருக்கும்
சரியா சொன்னீங்க நம்ம இதெல்லாம் வந்து நம்மளோட வாய்விலியா நம்ம சொல்றத வந்துட்டு மருத்துவரோட ஆலோசனை படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதுலயும் கெழந்தைகளோ வயதானவங்களோ இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம காலைவுணவை முக்கியமா தவிர்க்க கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் தான் நம்ம ஏன் நம்ம இதமாதிரியான ரிஸ்க்லா எடுத்துக்கிட்டு நம்ம காலையில வந்துட்டு பெரும்பாலும் பழம் வேணுமா கொஞ்சமா சாப்படுவோம் மத்தபடி எடுக்கிற உணவுல சத்தானதா எடுத்துக்க பார்பப்போம் அத நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் நமக்கும் படிச்ச மாரியா வகை வகை கையா வித விதமா செஞ்சு சாரவே பாப்போம் நீங்க உங்க வீட்டுல எந்த இட்லி தோசைனா எப்டி ஒரே மாரி சட்னி இருக்குமா இல்ல விதவிதமா என்ன பண்ணுவீங்க அதுல வகையில என்னன்ன பண்ணுவீங்க சொல் ரீங்களா
எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு மூணு நாளுக்கு இட்லி தோச இருக்கும் அதாவது தொடர்ந்து இருக்காது ஒண்ணு வீட்டு ஒரு நாள் ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் பூரி இல்லன்னா சப்பாத்தி இல்லன்னா ஆஹ் பழைய சாதம் கூட நாங்க சாப்பிடுவோம் பசங்களுக்கு விருப்பப்பட்டா அவங்களுக்கு குடுப்போம் இல்லைன்னா நாங்களும் சாப்பிடுவோம் இது மாதிரிதான் மாத்தி மாத்தி நாங்க சாப்பிடுவோம் ஒரு டெய்லியும் இட் ன்னு ட்டு ப்பாக்கும் செய்யறதுக்கு
ஆஹ
கர சட்ன தேங்கா சட்னிஹ் போட்டுக்கல சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுதான்
ஓ நல்ல விஷயம்தான் நானும் அதையே ட்ரை பண்றேன் பொங்கலும் நல்ல விஷயம்தான் ஆனா காலையில எந்துருச்சு பொங்கல் சாப்பிட்டா கொஞ்சம் சோர்வ மத மதன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நாங்க பெரும்பாலும் அத தவிர்த்துறது மற்றபடி பூரி வந்து நான் சீக்கிரமா எழுந்து எனக்கு இப்ப நேரம் இருக்கும் அப்டிங்கிற பட்சத்துல நளுமே பெரும்பாலும் பூரி தான் போடுவேன் பூரி செய்யும் போதும் வெறுமனே உருளைக்கிழங்க மட்டும் வச்சு செய்யாம முதலாள இரவே வந்து நான் கடல பட்டாணி இருக்கும்ல பட்டாணிய ஊற
உஹம்
கூட அவுச்சி அப்டி கூட பிள்ளைகளுக்கு நான புரிக்கிழங்கா செஞ்சு சமைச்சு சாப்பட்டுட்டுதான் இருக்கேன் நீங்க சொற மாரி வாரத்துல ஒரு நாலு சிறுதானியத்துல செஞ்ச கேழ்வரகு கம்பு இந்த மாரியான உணவுகளையும் சேர்த்துக்கலாம் அதுவே ரொம்ப ஆரோக்கியம்தானே
நா இ மாவுரைக்கிறோம்ல அப்ப இறைக்கப்ப என்ன பண்ணுவன்னா ஆ சிறுதானியம் கேவரகு கம்பு இதயும் தனியா ஊற வச்சு ஆஹ் அதையும் அரைச்சு வச்சுப்பேன் அத ஆனா ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது இன்ன வைக்கிறோம் அப்டின்னா நாளைக்கு ஒரு நாள் காலையில அப்பறம் மறுநாள் ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கலாம் ஃபரிஜல வச்சு வைக்கிற மாரி இருந்தா நம்ம எப்பயும் ரெகுலரா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ற மாரி அத வச்சுக்க முடியாது இது வந்து எங்க வீட்டல வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த சிறுதானிய தோச கண்டிப்பா இருக்கும் அதுவும் நல்லாதான் இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்டண்டா இருக்கும்
ஓ செரி நீங்க சொன்னோனுதான் எனக்கு ஞாபகம் வருது எங்க வீட்டுல பெரும்பாலும் வந்து முடக்கத்தான் கிடைக்கும் முதல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முடக்கத்தான் தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா அத நாங்க அடிக்கடி எங்க வீடலயையும் செய்வோம் முடக்கத்தான் அரிசி மாவோட கலந்து அரைச்சு முடக்கத்தான் தோச பாக்கும்ம்போது வண்ணமயமாவும் இருக்கும் ஒரு சாப்படணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் உடலுக்கும் ரொம்ப சத்தானது முடக்கத்தான் தோசை கூட நாங்க வாரத்துல ஒரு நாள் இல்ல மாதத்துல ஒரு இரண்டு மூன்று முறை அப்டி முடக்கத்தான் நாங்க சாப்பிட்டுருக்கோம்
அப்பறம் இந்த சிறுதானியம் வந்து கொஞ்சம் பெரியவங்க அப்டிங்கிறப்ப அத நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி சிறுதானியம்னா கேவுரு கம்பு இது மாரி இல்லாம ஆ மக்காசோளம் எல்லாம் இருக்கு மக்காசோளம் குதிரைவாளி அரிசி நெறைய சிறுதானியங்கள் இருக்கு அத வந்து ரவாம மாரி உடைச்சு வச்சு குடுப்பலாம் இல்லன்னா கஞ்சி மாரி வச்சு குடிக்கலாம் அதுவும் ஒரு நல்லதுதான் உடம்புக்கு க்கு அது மாரி செய்யலாம் ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்கல்லாம் எல்லாருமே சாப்படுவாங்களானு தெரியாது
ஓ சரியா சொன்னீங்க நான் எங்க வீட்ட பொறுத்தளவுல கோதுமை இருக்கும்ல சம்பா கோதுமை அதுல கிச்சடி செஞ்சு சாப்பிடுவோம் அது நல்லா ருசியாவும் இருக்கும் ஒரு விருப்பமான உணவு பட்டியல்ல அதுவும் ஒன்னா இருக்கும் நம்ம ஏன் இவ்வளவு காலை உணவை பத்தியே பேசுறோம்னா ஒரு நாளோட தொடக் காலையில நல்ல விதமா நம்ம மனசுக்கு புடிச்ச மாரி ஆரம்பிக்கணும் உடம்புக்கு வலுவானதாவும் இருக்கணும்ல்ல இரவு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நம்ம சாப்படாம இருக்க தூங்றகுதுல இருந்து அப்ப காலையில எடுத்துக்கிற உணவுக்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதோடு சேர்ந்து அப்பப்போ பழங்கள் சாப் சாப்புறதும் நல்ல விஷயம்ந்தான் இளநீர் குடிக்கலாம் கால நேரத்துல அந்த மாரி விஷயங்களையும் நம்ம கையாளணும் முடிஞ்சளவுக்கு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் அளவுக்கு அதிகமவும் சாப்பட்டுட கூடாது நீங்க சொன்ன மாதரி அதிகமா வலிமையான வேல செய்யிறவங்களுக்கு உணவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறதும் அவசியமாதா இருக்கும்
பழங்கள் அப்டிங்கிறப்ப எல்லா பழங்களும் நம்ம காலைல வெறும் வயித்துல நம்ம சாப்பட கூடாது குறிப்பா வாழப்பழம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வயித்துல எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு அது வந்து நம்ம வயித்துக்கு வந்து வெறும் வயித்துல சாப்பட்டோம் அப்டின்னா அது வந்து இதுஒரு சில உபாதைகளை ஏற்படுத்தும் அப்டின்னு நான கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் வாழை பழம் மட்டும் எனக்கு தெரியும் மத்த ஏதாவது பழங்கள் வெறுவைத்துல சாப்பட கூடாது அப்டின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா
எனக்கு அந்த அளவுக்கு தெளிவான கருத்து தெரியல நம்ம தெரியாதத சொல்ல கூடாதுல்ல என்ன பொறுத்தளவுல கால நேரத்துல நான் இளநீர் குடிப்பேன் அந்த மாரியான விஷயங்கள் தான் நான் செய் க்கு அவ்ளவா விருப்பம் இல்லாததுனால அவ்வளவா சாப்ட்டது இல்ல ஆனா நீ வாழைப்பழத்தை பத்தி சொன்னதை நான் கண்டிப்பா கருத்துல வச்சுக்கிறேன் இனி வெரு வயத்துல அத சாப்படாம வெரும்பால அவாய்ட் பண்ண பாக்குறேன்
கண்டிப்பா ஆனா நம்ம வந்து ஈஸியா இருக்கு அப்டின்னு வாழைப்பழத்தை பசிக்கிற நேரத்துலல்லாம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்படுவோம் ஆனா அந்த அது நல்ல பழக்கம் தான் ஆனா காலையில வெறும் வயத்துல நம்ம சாப்படக்க கூடாது ஒரு உணவுக்கு அப்பறமோ இல்ல அது மாரி சாப்படலாம் ரெண்டாவது சாப்பட்ட உடனே வந்து பழங்கள் எடுத் எடுத்துக்க கூடாது ஒண்ணு பழங்கள் சாப்பட்டா பழங்கள் மட்டும்தான் நம்ம வயித்ல ஒரு அரை மணி நேரத்துக்ககோ இல்ல ஒரு மணி நேரத்துக்கோ இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வேற ஏதாவது சாப்படணும் நம்ம சாப்பாடும் சாப்ப பழங்களும் சாப்பட்டோம்னா அது ஒரு விதமான பிரச்சனை ஏற்படுத்தும் இப்ப நிறைய பழக்க வழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா புரியல
ஹ நீங்க சொன்னது ரொம்பவே சரிதான் அத விட முக்கியமான விஷயம் காலை உணவு பெரும்பாலும் ஒன்பதுல இருந்து ஒன்பதரை மணிக்குள்ள முடிச்சிருக்கணும் ஒரு சிலர் எல்லா வேலயும் முடிச்சுட்டு லேட்டா சாப்படுறேன்னு சொல்லிட்டு பத்து பத்தரை மணி வரைக்கும் பண்றாங்கல்ல அப்டி அந்த தவறு எல்லாம் நம்ம செய்யக்கூடாது காலையில அதிகபட்சமா ஒன்பது ஒன்பது மணிக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலை உணவு முடிச்சிருக்க முயற்சி பண்ணணும் சரிதானே
கண் கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான்